ஹலோ கேக்குதா ம்
கேக்குது டே
சேரி அப்பறோ நேத்து போட்ட சம்மாள்லா என்னாச்சு
ம் ஒன்னுமே ஒருபடயா தெர்ல அப்டே திக்கி தெணரி முழ்ச்சுட்ருக்கே
ஓ
ம் கொடி நக்கல்ல வச்சுன்ன தாவது ஒரே நிம்ச இரு ஆர் பாட்ச கனெக்ட் பண்ணிக்கிற அம்மம்மா ஏசப்பா அலோ கேக்தா
ஓ கேக்குது கேக்குது
ஆ என்னாச்சு காலைல கீதா கால் பண்ணா அவட்ட ஃபையரா பேசிட்ருந்த அ அ அ என்ன படிச்ட்டியா என்ன ஏதுன் கேட்ருந்தா அப்புற ஏ க்ளாஸ் பைய புள்ள வந்து ஒர்த்த ஆ டெக்ஸ் பண்ணிருந்தாப்ல ஏ இம்பார்ட்டன்ட்டதா ஒரு ஹெல்ப்பு அப்டின்னா நானு என்னாச்சு ஏதாச்சுன் பதறிப் போய் கேட்டா ஏஐசில என்ன படிக்ணுன் தெரியுமான் கேட்டா தெரியாதுப்பா தம்பி அப்டின் சொல்ட்டு ஆடிட்ருந்த
சேரி
இஷ்டத்துக்கு ஆடிட்ருந்தே
இன்னக்கி காலேல இப்டி தா போயிருக்கு ம்
காலேல எந்துருச்சதே பத்து மணிக்கி எங்க அம்மா டென்ஷனாய் கத்திட்டு இருந்தாங்க ஒழுங்கா தூங்கு நீ நைட்டு தூங்குன பய் பைத்தியகாரி மாரி எந்துருச்ச மறுபடியு கொஞ்சொ நேரோ உக்காந்துட்ருந்த அப்பறோ மறுபடி தூங்குனே அப்டின்ருந்தாங்க
ஓ அது ஒங்க அம்மா நோட்டீஸ் பண்ணிருக்காங்களே
ஆமா எனக்கு தூக்கோ வர்ல அ நானு எங்க அம்மா டென்ஷனாய்ட்டு ஒழுங்கா தூங்கு ரெஸ்ட் எடு ஹெல்த் பாரு அப்டின்ட்டாங்க ச மம்மி ஒங்களுக் கு எ மேல இவ்ளோ பாசமா அப்டின்ட்ருந்தே பாசமு இல்ல பாயாசமு இல்ல ல ஒனக்கு வந்து செலவலா என்னால பண்ண முடியாதுன்டாங்க ஓப்பன் டாக்
கரெக்டா பேசிருக்காங்க போல
எப்புடிதானோ நா அப்பறோ சேரி அசிங்க படுத்துறீங்களா பாத்துக்குறே அப்டின் டேய் இங்க பாரு எனக்கு வந்து ஒரு ஐ டி ல இருந்து ரெக்வஸ்ட் வந்ச்சு அக்சப்ட் பண்ணி ஃபாலோ பேக் பண்ணே எ ஃபுல்லா எ ஸ்கூல் ஜூனியர்ஸ் இருந்தாங்க அப்டீனு
ஆ
இப்போ எல்லாய்த்துக்கு அந்த ஐ டில இருந்து ரெக்வஸ்ட் குடுத்துட்டு இருக்காங்க எல்லாரு என்ட்ட யாரது யாரதுன் கேட்ருக்காங்க
அ அ தெரியாதுன் சொல்லிரு
அதா சொன்னே தெரியாது எனக்கு தெரியாது அப்டி
அப்போ அந்த ஒ ஜூனியர் பசங்கள்ட்ட கேக்க வேண்டிதான அது யாருனு
நாதா யார்டயு பேச மாட்டனே
அப்பறோ எதுக்கு ஃபாலோ பேக் குடுத்த
மியூச்சுவல் இருன்சுன் குடுத்தே
யாரு யாரு எத்தன பேத்துக்கு இந்த மாரி ஃபாலோ போச்சாமா
ஆ மூணு பேரு கேட்டாங் ம் எ என்ட்ட ஹிந்துஸ்தான் காலேஜ் சீனியர் ஒருத்தரு எஸ் கே சி டி சீனியர் அ ஒரு பொண்ணு கேட்டா
அ
ஆ ஆனா வந்துட்டு கீதா கிட்டயு நம்ம காலேஜ் ஃபஸ்ட் இயர் பொண்ணு ஒருத்தி கேட்டா
ஓ ஆக மொத் யாருனே தெரில
ம் யாருனே தெர்ல ஆனா இங்க என் என் ரிலேட்டட் பர்சஸ்க்கா ரெக்வஸ்ட் குடுக்குறாங்க
ஓ அப்ப சம்திங் எதாவது இருக்கும்ல
அப்டின்னு நானா சொல்லிக்க முடியாது
ம்
ஆனா அப்டி தா கொடி நக்கல வச்சன்ன தவல அடிக்கு மச்சன பாத்து நிக்குறனே
சாப்டயா
ஆ சாப்ட்டே ஆ நான் சாப்புணு நானு வந்து சாப்புணு அப்டிங்கற காரணத்துக்காக ஃபேமிலியே வெயிட் பண்ணி எனக்காக சாப்புட்டு இருந்தாங்க
ஓ ஓகே ஓகே
ஏய் லெவன் லெவன் ஆயிடுச்சு டி கிருஷ்ணா
காலையிலியுமா
காலையிலுத்தா நைட்டுந்தா
ஓகே ஓகே வந்துச்சா
எனக்கு வர்ல நா நேத்து ஓகேங்க அப்டின்னு போட்ட மெசேஜ்க்கே இன்னு ரிப்ளே வர்ல சீன்ல விட்பாப்ல
ம்
நானு செரி பரவாயில்ல பிசியா இருப்பாரு தூங்கிட்டு இருப்பாரு வேலையா இருப்பாரு அப்டின்னு நானு என்னன்னமோ சொல்லி ஏ மனச தேத்
அப்ப இப்ப நீ போட்டு விடு
அதுதா போட்டு விட்டுருக்கே குட் மார்னிங் போட்டு விடுவே இந்த வாட்டி குட் மார்னிங் போடாம இது போட்டு வெச்சிருக்கே லெவன் லெவன் போட்டு
ஓகே ஓகே
வரும் வரும் அந்த மனுன்ச என்ன சரியான டயர்ல தூங்கிட்டு இருப்பாரா இருக்கு
அவனுக்கு என்ன டயாடு நேத்து ஜிம்மு போகல தூங்கிட்டாரு அவருக்கு அப்டி என்ன டயர்ட் இருக்க போகுது
எங்கயாசு வெளிய ஊரு சுத்திட்டு வந்திருப்பாரு
அவர் ஊர் எல்லா சுத்த மாட்டாரு நைட்டு தூங்கிட்டாரு படம் பாத்துட்டு
ம்க்ம்
ம்
நேத்து ஒரு ஆறு கால் பேசின ஞாபகம் இருக்கா
ஆமா
அது ஏட்டே ஆகல
ஏ ஏட்டாகல
தெரியல அது அப்பறோ நைட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அத கண்டு புடிக்க முடியாம தெரியல்ல அவமா பதிமூணுல இருந்துச்சு பத்தொன்போது ஆயிருச்சு உங்ககிட்ட முடிச்ச உன்னே
ம்
அப்பறோ பன்னென்ற ஆயி போச்சு அப்புறோ சேரி ஓ ஒரு ரிப்ரன்ஸ் அடிச்சு பாப்போன்னு சொல்லி அவ பாத்தா அப்பறோ பாத்தா பதிமூணு தா மறுபடியு கா செரி நாங்க மரிடி என்னென்னமோ பண்ணி பாத்தா மரிடி பதிமூணுதா இருந்துச்சு அப்றோ அந்த அண்ணாக்கு ஃபோன் அடிச்சு கேட்டா அந்த அண்ணா இந்த மாரி எதாச்சி லாகவுட் பண்ணிங்கன்னா இந்த மாரி ஏதாச்சு கம்மியாகுண்டா அப்பிடிங்குது ரைட்டு அப்பிடின்னு சொல்லிட்டு மரிடி நேற்று நைட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கு அவனுக்கு ஒரு நாலு கால பேசி பதினேழு ஆக்கி விட்டோ
ரைட்டு இன்னிக்கி காலையில ஐ காட் எ ரிக்வஸ்ட் அதுல மூச்சில்லா நீ இருந்த
நா இருந்தனா
மூச்சில்ல உன்னையு உட்பட ஒரு நாலு பேர் இருந்தாங்க
யாரு
இது பாக்குறே கன்ஃபார்ம் குடுத்த மாதிரிதா ஞாபகோ ஆனா அவனக்க அவுங் அவங்க ப்ரஃபைல்ல இருந்து அனுப்பி வுட்றே
ம் ம்
எனக்கு அந்த பர்சனுக்கு மூச்சுவல் வந்து டுவெண்டி நைன் இருக்கு அந்த டுவெண்டி நைன் நீ ஒருத்த ஆ அனுப்பிட்டே
கௌசிக்கா
ம்
சி சி பயன்னா
வாஹ
ஏ கிளாஸ்
செரி செரி பா நீ பீ கிளாஸ
ஆமா
இட்டு அதாவது என்ன நா நேத்து நைட் வந்து எங்க எங்க டிபார்ட் மெல்யே வேற செக்ஷன் பையன் ஒருத்த வந்து பேசுனா
ம்
அதாவ தூங்கி தூங்கி நைட்டு பாதி பாதி முழிச்சுட்டுந்தே சொன்னே இல நா தூங்கிட்டே ஒன்ட்ட பேசி முடிச்சுட்டு சமத்து கேளா போய் தூங்கிட்டே ஒன்ரைக்கு உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தே ஐ காட் அ டெக்ஸ்ட்
சேரி
ரிப்ளை டு மை நோட்ஸ் ஓகேவா நானு நோட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு ஓ பேசிட்டு இருந்தே நீ நா உன்ன பாத்ததே இல்லையே நா ஆ உன்ன பத்திருக்கே அப்டின்ன அவ என்ன பத்தி கேக்குறா நா உன்ன பாத்ததே இல்லன்னே நா வந்து நா உன்ன பா்த்திருக்கே நீ ட்வெண்டி ஃபோர் பர்சன் என்னதா கிராஸ் பண்ணி போவ என்ன எப்டி நீ பாக்க அவரு போறேன்னு சொல்லலா இத நம்ம நா லூஸ் இல்ல அப்டிண்ட்டு நா பேசிட்டு இருந்தே ஆ வெயிட் லெட் மீ ரிமம்பர் அப்டின்னு சொல்ட்டு நானு வந்து சீத்திரில நெறையா வாட்டி பாத்துருக்கோ அத சொல்ல ல ஆச்சுல போட்டோ எடுத்துட்டு ஆடிட்டு இருந்த த பாத்துட்டு சொல்லிருக்காப்ல
ஓ
நீ எப்பப்ப அங்க போன உனக்கு என்னப்பா அங்க வேல அப்டின்னு கேட்ட இல்ல காலேஜ் கிளாஸ் பங்க்கு பண்ட்டோ எங்க போறதுன்னு தெரியாம ஆச்சு போவோ அதுதா ஓ நீங்க அப்டி வரீங்களா அப்படின்னுதா பேசிட்டு இருந்தே
ம் ம்
பேச வேண்டியதா ஏவாய் என் இஷ்டம்
தப்பு தா
பஸ்ட் நீங்க வாங்க போங்கன்னு பேசினே அவரே வந்துட்டு நீ இல்ல ரொம்ப ஃபார்முலா இருக்கு ரொம்ப பஃபார்முலால்லா வேண்டா நீ வா போ னே கூப் அப்டின்ட்டாரு அவரு பண்ண பெரிய தப்பே இதுதா சேரியா நானு ஃபஸ்ட் ரான் கூப்பிட்டே அதுக்கப்றோ டேன் கூப்பிட்டே அதுக்கப்றோ டானு கூப்ட்டே
ம்
அப்றோ அவ அவ வாங்க போங்கன்னு கூப்பிட ஆராமிச்சுதா நா சொன்னே யாரோ எ ன வாங்க போங்கன்னு பேச வேணானு சொல்லிட்டு இப்ப அவங்களே வாங்க போங்கன்னு கூப்பிடடுறாங்க இட்ஸ் நாட் ஃபேர் அப்டின்றிருந்த சேரி விடுங்க அப்டி கூப்பிடலா உ நீ விடு விடு அப்டின்டு இருந்தாப்ல குட் அப்பின்னு சொல்ட்டு ஓவரா பேசிட்டு இருந்தே இஷ்டத்துக்கு
ரைட்டு
எல்லார்த்துக்கிட்டயு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கே என்னிக்கு என்ன ஆ செருப்படி வாங்க போறனு தெர்ல
அதல எவனோ ஒண்ணு பண்ண மாட்டானுங்க உன்னை எல்லா
ஏ
தெரில நீ ஒரு பில் அவ்ளோதா
புரில
எவனு ஒண்ணு உன்னய பண்ண மாட்டானுங்க
ஏ இது லூசுன்னு என விட்டு போயிடுவாங்களா
இருக்கலாம் அப்டியும் இருக்கலாம்
ஓகே பைன் என லூசுனு சொல்ட்ட சேரிப்பா தம்பி நாளி
ம் ம் சேரி பாய்